ஹலோ
ஹலோ
ஹலோ
கேக்குதாங் சார்
ஆ கேக்
ஹல் ஆ கேக்குது சொல்லுங்க மேடம் ஆ கேடக்குது மேடம்
ரொம்ப குறைவான அ நல்லா இருக்காங்க ஆ இப்ப ஓரளவுக்கு பரவால்லங்க
ஆ என்ன பண்றீங்க மேடம்
ஆ எதுவு இல்லங்க சும்மாதா உட்காந்துட்ருக்கோ படம் பாக்கலான் பாத்துட் ருந்தோ ம் ஆ அ எதோ கொரியா அப்புடின் வந்ததுங்க ஜெர்னி டு கொரியா அப்டின்னாய் இல்ல இல்ல நம்ம தமிழ் படந்தா ஜெர்னி டு கொரியா அப்படின்ட்டு
அப்புடின் ஒரு படமா புது படமோ புது படமோ
புது படந்தா புது படந்தா எனக்கு அவங்க பேரெல்லா தெரியல
ம்
ஆ அதுதா பாத்துட்ருந்தோ
பட நல்லார்க்கா
ஆ நல்லா இருந்ததுங்க ஏற்கனவே பாத்துட்டே மறுபடியு எல்லாரு பாக்கலா அப்படின் சொன்னா அதனால உக்காந்து பாத்துட்ருந்த ஆ எதோர் வேல செஞ்சுட்டு அது ஓ டி டி ஆன் பண்ணி விட் டன்னா பாத்துட்டே இருக்க வேண்டியதுதா
ம் ம் நீங்க ஒர்க்கிங் உமனா இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா மேடம்
ஹவுஸ் ஒய்ஃப்ங்க நீங்க நீங்க என்ன பண்ணிட்றிக்கீங்க
நா ஒரு பிரைவேட் கம்பெனில சர்வீஸ் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்ருக்கே
அ கொஞ்ச சத்தமா பேஸ்வீங்களா
ஆ நா ஒரு பிரைவேட் கம்பெனில சர்விஸ் இன்ஜினியரா ஒர் க் பண்ணிட்டு இருக்கே நானு நா நறைய டிராவல் பண்ணுவே நறைய ஒர்க்குக்காக டிராவல் பண்ணுவே நானு
ஆ வேலை விஷயமா டிராவல் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு டிராவலிங் பிடிக்குமா
ட்ராவலிங் பிடிக்கும்னால இந்த வேலைய பா வேலைய தேடிக்கிட்டேன் நானு
யோ அப்படிங்களா
ஆ ஆமாங்க மேடம்
ஆ ச் நா ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நா வீட்ல எதாவது கை வேலை தெரியு எனக்கு கொஞ்சோ இந்த மேம் தையல் வேலை இதெல்லா செய்வே ஆமா ஆமா
எல்லாமே தப்பீங்களா லேடிஸ்க்கு மட்டுந்தானா
ஆ லேடிஸ்கு மட்டுந்தாங்க
லேடீஸ்க் மட்டுந்தா ஓகே மேடம் பரவால்ல
ஆ அதை மட்டுந்தா இந்த மாதிரி எதாவது செஞ்சுட்டே படம் பா க்க வேண்டியதுதா அதுனாலதா அதிகமா
ஓ அப்படியா மலையாள படம்ல்லா பாப்பீங்களா இப்ப நறைய லேட்டஸ்ட் நறையா நறைய ம இப்ப கூட ஒரு படம் பாத்தே நானு மலையாள
நல்லா இருந்ததுங்க ஆமா ஆமா பாப்பே ஆனா நம்மளுக்கு மலையாளம் புரியாதுன்றதுனால நா வந்து லாங்குவேஜ மாத் திகிட்டு பா
ஆமா எல்லாரும் அப்படிதா தமிழ் டப்புல வரு இப்ப கூட ஒரு போலீஸ் படோ ஒரு போலீஸ்லா நடக்கிற மாரி ஸ்டேஷன்ல இருக்கிற மாரி ஒரு படோ நல்லா
நா இப்பதா ஸ்டார்ட் பண்ணேங்க அது அது பேரு எனக்கு தெரியல ஞாபகோ இல் ல ஆனா நல்லா இருந்தது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொன்னதுனால அது ஸ்டார்ட் பண்ணே
எனக்கு அது படம் பேர் மறந்து போச்சு த்ரீ டேஸ் பிஃபோர் தான் பாத்தே போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்க க்கற மாரி க கதை வரு அந்த அந்த படமா அந்த படமானு தெரியல எனக்கு ம் நறைய படம் பாப்பீங்க போல இருக்கு நான் நறைய செலக்டிவாதா பாப்பே இந்த மாரி நறைய படம் பாக்குறது இல்ல
அப்டிங்களா நறைய பாத்திருக்காங்க மலையாள படோ இதுக்கும் ஆ நா முந்த நாள் தா அதுவு ஸ்டார்ட் பண்ணே நீங்க சொல்ற அந்த அந்த பையன் புது சா அங்க போறான் ஒரு புது ஸ்டேஷனுக்கு போறாரு இல்லையா ஆ அது தா அது இன்னு பாக்கலங்க ஆனா அது கொஞ்சோ ஒரு அ அரை மந்நேரோ படம் பாத்தே அ மறுபடியும் கண்டினியூ பண்ணணு அதுக்கு முன்னாடி வந்து ஒன்னு ந்து ஆ நறைய பாத்துருக் இருக்குங்க ஆனா எனக்கு அது பேருங்கல்லா ஞாபக இல்ல
அப்டிதா தா மலையாள படனால பேர்லாம் நம்மளுக்கு ஞாபக வச்சுக்க முடிய மாட்டேங்கிது அதுதா பிரச்சனை ஸ்டோரி நல்லா நிக் க்கு
ஒரே வீட்ல அப்பா பசங்க கல்யாண ஆவாதியே இரு ப்பாங்க ஆ அந்த படோ நல்லா இருந்தது
நா வந்து ஸ்டோ இந்த ஸ்டோரி தா பாப்பே ச சச தரில்லர் படங்கள் தா எனக்கு பிடிக்கு ஃபாமிலி படம் பாக்கும் பெரும்பாலும் பாக்க மாட்டே அதுக்கு முன்னாடி எக்கோன்னு ஒரு படம் பாத்தே நானு மலையாளத்தில எக்கோன்னு ஒரு படம் பாத்தே கிங்ளா ஆ அதா அது பேரே எக்கோ படம் பேரே எக்கோ அந்த படமு ஒன்பது ஆ வித்தியாசமா இருக்கு அந்த படோ
ஆமா நானு அது பாத்தே ரொம்ப நல்லா இருந்தது அந்த படோ ம்
கேரி மலையாள படங்கள்லா ரொம்ப வித்தியாசமா யோஸ்ச்சு எடுக்குறாங்க தமிழ்ல தா வுன்னு அந்த மாதிரி வரமாட்டிகுது இ இன்னமு மா காலாப்படங்களே நெறையா வருது
அதிகமா இது பாக்குறதுனால அப்டி ஆயிட்டாங்களோ என்னவோ தெரில
இப்ப நீங்க மலையாளிகிட்ட போய் கேட்டிங்கனா நம்ம படம் தா அவுங்களுக்கு புடிக்குது
அப்பிடிங்ளா
இந்த மாரி படங்கள் நெறைய அவுங்க பாக்குறாங்க நம்ம அதுனால அவுங்களுக்கு வந்து அத அவுங்களோட டேஸ்ட் எப்டினா அவுங்க அந்த மலையாள படங்கள்ல நெறையா வந்து இந்த மாரி சண்ட படங்கள்லா வராது ரொம்ப அந்த மாரிலா வராது வராதுல அதுனால ஆமா அங்க வந்து ரொம்ப கம்மி அந்த பட்ஜெட் பிரச்சன இருக் கனால பாத்தீங்கன்னா அவுங்களுக்கு வந்து அங்க பாக்குற இப்ப மலையாள பட பாக்குற இ இது வந்து கம்மி உங்களுக்கு ஆடியன்ஸ் கம்மி பிரம்மாண்டமான அதுனால பிரம்மாண்டமா படங்கள் எடுக்க மாட்டாங்க அத முடியாது அந்த பட்ஜட் போட்டா இப்போ வந்து இப்ப நீங்க லோ பட்ஜட்ல ஹை ப்ராஃபிட் எடு லா நீங்க அதிக பட்ஜட் போட்டு அதே ப்ராஃபிட் கெடச்சுனா ஒங்களுக்கு அது
ஏ நா நெறைய பாத்துருக்கேங்க மலையாளத்துல வந்து எ பழைய படங்கள் கூட ஒரு படம் பாத்தே எனக்கு ரொம்ப புடுச்சதுதுங்த அ அவர் வந் து போலீஸு அண்ணந் தம்பி ரெண்டு பேரு ஒரே மாரி இருப்பாங்க
ம் அ ரெட்ட அந்த படம் பேரு
ஆ
ரெட்ட ரெட்ட
ஆ
படம் பேரே ரெட்ட அது அந்த படம் எனக் பாத்துருக்கே ஒரே மார்ருப்பாங்க ம் ம் சக்கு ஆ ஆமா இது தற்கொல பண்ணிப்பாரு ஏன் தெரியாது ஆ அது அப்டியே அந்த வந்து கொலையா இருக்குமோன்
வந்து எல்லார்கிட்டயு தப்பா நடந்துப்பாரு அந்த மாரி ஒரு சமயோ வந்து அண்ண பொண்ணே அது அண்ண பொண்ணுன் தெரியாம அவரு வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துப்பாரு
பாத்துருக்கே அது பேருதா ரெட் ட அந்த படம் பேர் ரெட்ட
ஆ ஆ ரொம்ப நல்லா இருந்ததுங்க படோ எடுத்து அது ஒரு தப்பான விஷ்யோந் தா ஆனாலுமே அது வந்து ஆ எப் எப்டி என்ன அந்த மனசு அந்த நெலம வந்தா எப்டி இருக்கு அப்டின்றது க்கல்லா அவுங்க ரொம்ப நல்லா அருமையா காட்டிருக்காங்க
ஆனா அவரு அருமைய நடுச்சுருப்பாரு டிஃப்ரெண்டா கொண்டு வந்துருப்பாரு அண்ணந் தம்பி அண்ண அவரோட பாடி லாங்குவேஜ்லருந்து அவரோட
ஆமா அதுல இருந்து தா நா மலையாள படம் பாக்கவே ஸ்டார்ட் பண்ணங்க
ம் ம் ம் ம்
அ ரொம்ப நல்லா இருந்தது அது அதுக்கப்பறமா ஒரு இது நடுப்புறோ வந்து ஒரு கோஸ்ட் படோ வந்து பாத்தே
ம் ம்
அ பேய் படோ அப்டின்னு சொல்ல முடியாது அது அது வந்து அந்த பொண்ணு வந்து தானா அ ஆ எதுக்குன் தெரியாது எறந்ததுக்கு அப்பறமா ஒரு வீட்டுல வந்து ஹீரோ கூடயே தங்கி இருக்கு அ அதுவு நல்லா இருந்தது
ம் ம் ம் இது மாரி நெறையா
ஆ பயோ அப்டி எல்லா கெடையாது ஒரு காதல் கதை பேய்க்கு மனுஷாளுக்கு இருக்குற ஒரு காதல் கத மாரி அதுவு நல்லா இருந்தது
ம் ம் ம் அவுங்களோட இது அப்டித்தா அது லோ பட் ட்ஜட் ஆ கேக்குதாங்க மேடம் ஆ
ஆ கேக்குதுங்க உங்களுக்கு எதுக்கோ ரொம்ப
ரொம்ப கம்மியா கேக்குது ஆமா ஆமா அது எ ஃபோன் ப்ரச்சன இல்ல ஆனா வேற வேற ஆஃப்லயோ வேற எதுக்கோ பண்ணும் போது நார்மல் ஃபோனுக்கு நல்லா கேக்குது இது ஏ இந்த ஆஃப்ல இப்டி கம்மியா இருக்குதுனு தெரியில மேடம் எப்டின்னு தெர்ல சினிமா தேட்ருல போய் படம் பாப்பீங்களா ஒன்லி டி ஓ டி டி ஆ நெறையா
இல்லங்க எனக்கு தியேட்டர்ல அவ்ளோ நேரல்லா என்னால உக் உக்கார முடியாது அதே மாரி இந்த நீங்க சொல்ற எனக்கு இந்த ஃபைவ் டிங்கு இந்த மாரி எதாச்சு வந்தா நா இப்ப இப்ப பாக்குற மாரி இருந்தா நா ஃபார்வேர்ட் பண்ணி பாப்பே பாட்டுங்க கூட நல்லா இருந்தா கேப்பே இல்லன் னா ஃபார்வேர்ட் பண்ணி விட்ருவே அதல்லா நம்ம தியேட்டர்ல பண்ண முடியாது இல்லயா அதுனால நா தியேட்டர் போகவே மாட்டே எப்பையாவது எ பையே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்ட்டா மட்டுந்தா
ம் ம் எங்க வீட்ல சினிமாவே பாக்க மாட்டாங்க ஆப்போசிட்டு படமே பாக்க மாட்டாங்க எங்க ஒய்ஃபு படமே பாக்க மாட்டாங் படம் பிடிக்கவே பிடிக்காது அவுங்களுக்கு வெறு அப்பப்ப பாட்டு கேட்டு நாடக டிவியே பாக்க மாட்டாங்க அவுங்க
அப்டிங்களா
ஆ அவுங்க டிவி பாக்குறதே புடிக்காது அதிகபட்சமான பாட்டு கேப்பாங்களே தவுர ஆ அவுங்க டிவியே பாக்க மாட்டாங்க தேட்ரே புடிக்காது இப்போ சினிமாவுக்கு நா கூட்டிட்டு போறேன்னு சொன்னா அங்க இருக்க அ ஸ்நாக்ஸு அங்க இருக்குற இது வாங்கி சாப்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டுதா வருவாங்க தே தவுர படத்த உண்ணிப்பா கவனிக்க மாட்டாங்க பிடிக்காது படம் பாக்க மாட்டாங்க அவுங்க
அப்டிங்களா சிலருக்கு புடிக்காதுங்க இப் இப்ப எனக்கு இந்த டிவில நாடகோ இதெல்லா பாக்க மாட்டே ஆனா இப்ப வெப் சீரீஸ் ரொம்ப அழகா எடுக்குறாங்க
இப்ப நமக்கு அல்ல நாம வந்து ந்து நல்லாலாத நல்லா நல்லா இல்லைன்னா பாக்க மாட்டோ அ ஆ இவுங்க பேசிக்காவே சினிமா போ படம் பாக்குற பழக்கமே கிடையாது குழந்தையிலருந்தே டிவி சினிமான்னு பாக்குற விருப்பமே கிடையாது உக்காந்து நல்லா அரட்ட அடிப்பாங்க நல்லா பேசுவாங்க ஆனா இல்ல அதுவு கெடையாது இவுங்க என்னன்னா அவுங்க வந்து ஒரு ஒரு கூட்டு ஃபேமிலி அவுங்க வந்து அவுங்க வீட்லயே வந்து எட்டு ஒம்போது பத்து பேரு இருவது பேரு இருக்குறாங்க ஒ அ அந்த மாரி இருக்குறவுங்க அண்ணே அவுங்க எங்க மாமனார் கூட பொறந்தவுங்களே அத்தைகளே எட்டு பேர்னு வச்சுக்கோங்களே அவுங்களுக்கு எட்டு அத்தைகள் இருக்காங்க அதனால கூட்டு குடும்பமா இருந்தனால இவங்க எல்லாரு போய் டி வி பாக்க மாட்டாங்கல்ல ஒரு டி விய எத்தன பேரு பாப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கனா நெறைய அரட்டை அடிப்பாங்க இவங்ளோ மெத்தடே ஒக்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறது டி வி பாக்கற பழக்கம் கெடையாது நல்லா ஜாலியா பேசுவாங்க ஊர் சுத் சுத்துவாங்க அந்த டி வி வந்து து அ வந்து ஒரு டி விய இருவது பேர் ஒக்காந்து எப்டி பாக்க முடியு ஒரு சே ஒரு குடும்பத்துல ஒரு அத்தனா வந்து நாலு கொழந்த இருக்கு எட்டு கொழந்த இருக்கு அவங்க இந்த டி விய புடிக்கு புடிக்காம போவு அதனால அங்க டி வி கொழந்தைல இருந்தே டி வி பாக்குற பழக்க இல்லாதனா
பழக்க கெடையாது ஓ செரி செரி ஆனா திடீர்னு அது ப்ப இல்லனாலு இப்ப வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லன்னா வேற என்ன பண்ண முடியு அங்க
அ அப்பப்ப அதா என்கிட்ட பேசுறது அது இன்னு ஃப்ரெண்ட்ஸ் நெறைய வளத்துக்கிட்டாங்க அது அந்த மேரி நெறைய ஃபிரெண்ட்ஸ் இப்ப நீங்க பேசி முடிச்சு ச்சிங்னா அவங்க வச்சுட்டாங்க இன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு வேல அப்டி நானு இப்ப டி படம் பாக்ககே நீங்க எவ்ளோ முயற்சி பண்ண வந்தே என்னால முடிய மாட்டிக்குது எ எனக்கா படம் பாருன ப படம் பாக்றது கெடையாது நம்மளையு சினிமாக் வுடுவாங்களா வுட மாட்டாங்க நீ போகக் கூடாது நானு பாக்க மாட்டே
இல்லங்க அது நல்ல விஷயம்தா எல்லார் கூடுயு பேசுறதோ பழகுற தோ ஆனா வந்து நம்ம கொஞ்ச ஒரு ஒரு நேர வந்து நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற நேரோ கொஞ்ச ரிலீப் ஆகறதா இந்த மாரி ஏதாது ஒரு நல்ல படம் பாக்கும்போது கூட நம்ம வந்து ரிப்ரெஷ் ஆவுறோ
ஆமா கரெக்ட்டுதா
அது நல்ல பட நம்ம செலக்ட் பண்றதுலதாங்க இருக்குது
ஆமாமா நல்ல பட நம்ம செலக்ட் பண்ணி பாக்கும்போதா இருக்கு நா நா வந்து எப்பயுமே வந்து பனா தேட்ல உங்களுக்கு தெரியாம போவே நா ஊர் இல்லினா போவே நானு இப்போ நா கொஞ்ச நா என்னோட ஒர்க்கு கொஞ்ச வெளி ஒர்க்கு நா ஊர்லயே இருக்க மாட்டே கொஞ்ச வெளியூர்க்கு போற பாத்தீங்ளா அங்க நா படம் பாப்பே நெறையா இங்க வீட்ல பாக்க மாட் அந்த ஊர்ல அதுக்கு செலக்டிவாதா போவே நல்லாருக்கு நல்லா ரிவ்யூ நல்லார்க்குனா அந்த செ தேட்ருல பாக்க வேண்டிய படத்த போய் தேட்ருல பாப்பே நம்ம யூடியூ இது ஓ டி டிலே பாத்துட்ட படத்த மலயாள படல்லா போய் கஷ்டப்பட்டு ஏ தேட்டர்ல பாக்கனு அது ஒன்னு பேச இப்ப நம்ம இந்த ஆக்ஷன் மூவிஸ்தா நம்ம தேட்டர்ல போய் பாக்கணு
எனக்கு அது புடிக்கவே புடிக்காதுங்க எப்போ பாரு சண்ட சச்சிர வந்தா
அது நேச்சர் அது அது ஒன்னு இது பண்றதில்ல ஒருத்தரு ஒரு விருப்ப அவ்ளோ
ஆமா இல்ல ஆனா அதா சொல்றாங்க அந்த மாரி போயி ஓ டி டில பாக்கும்போது இது ஓ புடிக்கல அப்டின் ஒரு வார்த்தய சொல்லிரு ஆனா சொல்வாங்க எங்க எங்க வீட்டுக்காருக்கு அதிகமா படம் பாப்பாரு
ம் ம்
அவர் தியேட்ல பாத்தாதா நல்ல பட ஏதாது இருந்தா போய் தியேட்டர்லதா பாக்கணு அப்படின்வாரு ஆ இதெல்லா தியேட்டர்ல பாத்தாதா அந்த பட புடிக்கு இந்த மாரி எல்லா பாத்தா புடிக்காது அப்டின் சொல்லுவாங்க
இதுல கடைசிய இந்த பிளாஸ்ட்ன்னு ஒரு படம் வந்துச்சு பாத்தீங்களா எனக்கு அந்த சண்ட படம் தெரியாது பிளாஸ்ட் தின்னு ஒரு விளம்பரம் நெறைய வந்துச்சு அர்ஜுன் படம் லேடி பிரண்டுக்கு அம்மா பொண்ணு அர்ஜுன் இருப்பாங்க அந்த படம் வந்து படம் ச சண்ட படந்தான் அது அத வந்து நான் வந்து இதுக்காக சண்டன்னு வந்து தேட்ருல பார்த்தேன் நானு அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணி பார்ப்பேன் நானு டைம் இருந்தா நெறைய படம் பார்க்கலாம் அவங்க டைம் பொறுத்து தான் ஒரு ச மேரேஜ் ஆறதுக்கு முன்னாடில்லா ஒரே நாள்ல ரெண்டு படம் கேக்குதா மேடம்
ஆ ஆ கேக்குதுங்க